ஹலோ
ம் நல்லா இருக்கியா
ம் நல்லா இருக்கே நீங்க நல்லா இருக்கீங்ளா
ஓ நல்லா இருக்கே சூப்பரா இருக்கே சாப்டாச்சா
ஹலோ சாப்டாச் நீங்க சாப்டீங்ளா
ம் சாப்டாச்சி
என்ன ஸ்பெஷல் ம் இங்க வந்துட்டு ஹலோ
என்ன ஸ்பெஷல் ம்
வீட்ல இருக்கறவங்க எல்லாரு சாப்டாங்க நா வந்து வெஜிடேரியனா
ம்
அதனால நா வெறு குஸ்கா மட்டு சாப்டே
எல்லாம் ஒன்னுதா அதுல இருக்குற அந்த எசன்ஸ் எல்லா குஸ்கால வரதானே செய்யு
அது என்ன பண்றதுங்க கொஞ்சமாச்சி சாப்புடுங்க சாப்புடுங்கன்னு வீட்ல கொஞ்சோ இது பண்றாங்ளா
ம்
அதனாலதாங்க
சாப்புடுங்க நல்லது தானே நான் வெஜி
நான்வெஜ் அது நா சின்ன வயசுல இருந்தே சாப்புட மாட்டேங்க
ம்
எடையில ஐ ப்ராப்ளம் வந்தங்காட்டிக்கு தா முட்ட சாப்புட்டு பழகுன
அப்புடியா
ஆமாங்
நானு ஸ்டார்டிங்ல சாப்டுட்டு இருந்தே எடையில அப்றோ சாப்புட்றத விட்டுட்டே
அப்டிங்ளா
மேரேஜ்க்கு அப்புறம் தா சாப்ட பழகிருக்கே
சேரிங்க சேரிங்க நானு ஒரு நா சின்ன வயசுலேந்தே சாப்ட மாட்டேனாமா ஓ முட்ட கூடிய சின்ன வயசுலேந்து சாப் ட்ல்ல நா நைன்த்து படிக்கிறப்போ கொஞ்சோ ஐ ப்ராப்ளம் வந்து டாக்டரு கிட்ட போனாங்காட்டிக்கி சத்துமானோ கம்மியா இருக்கு அப்டின்னு சொல்லிட்டாங்க
சேரிங்க
அதுக்கு வேண்டி முட்ட சாப்புட்டு பழகுன அப்பெல்லா வீட்ல எல்லாரு முட்ட டெய்லி ரெண்டு முட்ட குடுப் பாங்க
செரிங்க
இது ஏனோ போராட்டமா இருக்கு வீட்லயே
ம்
முட்ட சாப்ட மாட்டேன்னு செல்றது
முட்ட வந்து வேக வெச்சி சாப்புட்றது ஒரு மாதிரி இருக்கு ஆ தோசக்கல்லுல போட்டு சாப்டோனா ஆம்லேட்டு நல்லாருக்கு
அது எப்பவுமே நா சாப்டது இல்லைங்க முட்ட மட்டு வெக வேச்சா சாப்டுவே மத்தபடி முட்டய வேற எப்டி குடுத்தாலு நா சாப்டவே மாட்டே எங்க வீட்ல இருக்கிறவங்கல்லாம் ஆஃபடு ஆஃப் பாய்ல்னு சொல்லி ஒரு பக்கோ முட்டைய மட் ஒரே ஒரு பக்கோ மட் டு வேக வச்சு அப்டியே சாப்டுவாங்க
நல்லாருக்கு அதுல பேல மேல வந்து பெப்பர் போட்டு சாப்டணு நல்லாருக்கு
அப்டிங்களா
வெங்காயமெல்லா கட் பண்ணி போட்டு முட்டக்குள்ள கலந்து ஆ தோசைகள்ல ரெண்டு பக்கோ திருப்பி போட்டு சாப்ட்டோம்னா வேற லெவல் டேஸ்ட்டாருக்கு
நா எல்லாமே செய்வேங்க செய்ஞ்செல்லா தருவே பட் நா சாப்டமாட்டே
அத சாப்ட்டு பழகிட்டோம்னா முட்ட இல்லாத நாளே இருக்காது அந்த மாரி எல்லாரு அடிக்ட் ஆயிருவாங்க
அப்டிங்களா
அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லாருக்கு சாப்ட்டு பாருங்க
சாப்ட்டு பழகிக் எல்லாரு அதத்தா சொல்றாங்க சாப்டுங்க சாப்டுங்கங்க சொல்றாங்க ஏன்னாப் இப்ப வந்து உங்களுக்கு அது தெரியாது இனி கொஞ்ச நாள் போக போகத்தா உங்களுக்கு அந்த ப்ரச்சனை எல்லா தெரியு அப்டிகிறாங்க
அதாவ்து இப்ப பிராமின்ஸ் எல்லா இருக்குறாங்க நான்வெஜ்ஜே சாப்டாமதான இருக்குறாங்க அப்ப அதுக்கு நம்ம பரவால்ல தான முட்டையாவது சாப்புட்றோ
அவுங்க அதுக்கு ஏத்தாப்புல அவுங்க வந்து ஹெல்த்தா போறக்கு நெய் இந்த மாரி எல்லா சேத் க்குவாங்க போல
பருப்பு இருக்குல்லையா பருப்பு கடையிறோம்ல்ல அதுல வந்து நெய் கலந்து சாப் படும் போது ஈக்குவலண்டான நான்வெஜ்கு ஈக்குலண்டான சத்து அதுல கெடக்குதுன்னு சொல்றாங்க
அப்டிங்களா
அவுங்க கீர எல்லா அதிகமா சேத்திகுவாங்க முருங்க கீரையெல்லா நெய் விட்டு வணக்கி சாப்டுறாங்களாமா சத் து வந்து அவுங்களுக்கு அதிகமா கெடக்கிது அதுலருந்து
ஆமாங்க ஆமாங்க அப்றோ நீங்க என்ன சாப்டிங்கனு சொல்லவே இல்ல
நாங்க இன்னக்கி ஃப்ரைட் ரைஸ் பண்ணோ வீட்ல அ ஆமா ரெண்டு நேரத்துக்கு ஃப்ரைட் ரைஸே சேத்தி பண்ணிட்டோ
அப்டிங்களா ஃப்ரைட் ரைஸ் எப்டி செய்வீங்க
ஃப்ரைட் ரைஸ் வெஜிடபிள் ல்லா போட்டுக்கறது நாங்க எக்கு சேந்துக்குவோ எக்கு சேத்திதா செய்வே
சேரிங்
கேரட் பீன்ஸு முட்டக்கோசு அப்ப றம் இது இருக்குல்லீங்களா கொட மிளகாய்
ஆமா
அதெல்லா சேத்தி போட்டு பெப்பரு சால்டெல்லா சேத்தி பண்றது
செர் செரி ரைஸ்ஸு நார்மல் ரைஸுங்களா
இல்ல அதுக்குன்னு தனியா பாஸ்மதி ரைஸ் போட்டுருவே
அப்டிங்களா சேர் சேரி
பாஸ்மதி ரைஸ் தனியா ஊற வச்சு கொஞ்சோ எண்ண சால்ட் எல்லா சேத் தி உதிரி உதிரியா வேக வச்சு எடுத்துக்கணு ஃபஸ்ட்டு
செரி
அப்புறோ இதெல் நா சொன்ன மத் த வெஜிடபிள் எல்லா ஒரு பொரியல் மாரி பண்ண்க்கிறது பெப்பர் சால்ட் மட்டு போட்டா போரு தேவப்பட்டா கொஞ்சோ சாஸ் எல்லா உள்ள ஊத்திக்கலா
ஓ
அப்புறோ அந்த உதிர சாப்பாட்ட வந்து உள்ள மிக்ஸ் பண்ணோனா ஃப்ரைடு ரைஸ் ரெடி
சேரிங்க சேரிங்க
அதையு வெறுமனே சாப்பிடுனாலு சாப்பிட்லா இல்லாட்டி அது கூடையு சாஸ் எல்லா வச்சு சாப்பிடறனாலு நல்லா இருக்கு
அப்டிங்களா சேரிங்க சார் நாள் வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்றங்க
ஆ டெய்லி ஒயிட் ரைஸ் இருக்குந்தான வீட்டு்ல
இருக்குங்க இருக்கு
அப்ப வந்து கேரட் பீன்ஸ் பொரியல் பண்றதுக்கு மாதிரி
செரிங்
கொஞ்சோ கொட மொளகாவ் முட்டைக்கோசு ரெண்டு சேத்தி போடுறோ அவ்வளோதான வித்தியாசோ
சேரிங்க சேரிங்க
அது கூட கொஞ்சோ சாஸு உள்ள ஊத்தி டொமேட்டோ சாஸ் கெடைக்குது அது கொஞ்சோ உள்ள ஊத்தி மிக்ஸ் பண்ணா அவ்ளோதா அதா ஃப்ரைட் ரைஸ்
நம்ம என்னதா ஏ நம்ம வீட்ல செஞ்சு சாப்ட்டாலு கடையில மட்டு ஒரு தனியா ஒரு டேஸ்ட்டா இருக்கு இல்லீங்களா
அவங்க வந்து எப்பவுமே கடைக்காருங்க என்ன தெய்வாங்கன்னா டேஸ்ட் அதிகப்படுத்துறக்காக அஜினமோட்டோ ஆட் பண்ணுவாங்க
அப்டிங்களா
ஆமா அது ஆட் பண்ணு போது அந்த ஸ்மெல்லு டேஸ்ட்டு வித்தியாசமா இருக்கு போது நல்லா இருக்குது அது சாப்பிடுறதுக்கு
ம்மா
நம்ம அதெல்லா வந்து சேர்த்த தேவல்ல நம்ம ஆரோக்கியமா இருக்கருறது மட்டு சேர்த்துனா போது
உம் சேரிங்க சேரிங்க அது வந்துட்டு நா அப்புல அஜினமோட்டோனா எத மாதிரி சேர்த்திக்குவாங்க அதுல ஆஹ்
அது பாக்கறதுக்கு கொஞ்சோ சால்ட் மாதிரி இருக்கு ஒரு சின்ன பேக்கெட் லியே நாங்க அத வாங்கறது இல்லையா விலை எவ்வளவுனு தெரியல அப் ஒரு அஞ்சு ருபா அந்த ரேஞ்ச்ல தா இருக்கு அதுல வை அதுல ம் ஏன் பாத்திரத்துல உருட்டுறீங்க
அது இங்க கொஞ்சோ அந்த சைடு கொஞ்சோ இது பண்ணிட்டு இருக்காங்களா இப்ப கேக்குதுங்களா
அப்பறங்க வந்து சால்ட்டு மாரி இருக்கும்ல
ஆமாங்க
அஜினமோட்டோல இருந்து ஒரு கை ஒரு பிஞ்ச் மட்டு எடுத்து போட்டா போது
சேரிங்க சேரிங்க
சாப்பாட்டுல மிக்ஸ் பண்ணிட்டோனா நல்லருக்கு
அப்டிங்களா சேரி சேரி ட்ரை பண்ணி பாத்துட்டு வீட்டுல ட்ரை பண்ணி பாத்துட்டு சொல்றேங்க எப்டி இருக்குனு ஏல வேற எதாச்சு டிஷ்ஷீ எதாது செய்வீங்களா டிஃப்ரெண்ட்டா எதாச்சு
யூடியூப்ல பாக்குறோ நல்லா இருந்துச்சுனா ட்ரை பண்ணலானு ஒரு ஆச வரு செய்யணு தோணும் போது செய்வோங்க எல்லா டைமும் புது புதுசா செய்யறதெல்லா இல்ல
சேரி சேரி நானு எதாச் செய்வே ஆனா எனக்கு அதிகமா இந்த ஸ்நாக்ஸ் எல்லா செய்யுறதுல இன்ட்ரெஸ்ட்டா இருக்கு இந்த பிரெஞ்சு ஃப்ரைஸு நேந்திர பழ சிப்ஸு
ம்
இந்த மாரிதா நா செய்வேங்க
பிரெஞ்ச் ஃப்ரைஸ் எப்டி பண்ணணுன் சொல்லுங்க
உருளக்கெழங்க இருக்குல்லங்க உருள கெழங்கோட மேல தோலெல்லா மொதல்ல நீக்கிக்கோணு
ம்
அப்றோ அந்த உருளக்கெழங்க வந்துட்டு எ நாம நீள நீளமா கட் பண்ணுவமில்லங்க அந்மாரி ஷேப்பா நீள் நீளமா கட் பண்ணி ஃபஸ்ட்டு சுடுதண்ணியில போட்டு எடுத்துக்கோணுங்க கொஞ்சோ உருள கெழங்கு வேகறத்துக் கு வேண்டீங்க
சேரிங்க
அதுக்கப்பறோ வந்துட்டு நம்ம எப்பம் போல கான்ஃபிளவர் மாவு இருக்கல்லங்க
ம்
கான்ஃபிளவர் மாவுல அந்த உருளக்கெழங்க எல்லாம் ம ம சூட சூடு தண்ணில போட்டு எடுத்து வெச்சிருந்தத அதுல போட்டு ஆ கலக்கிக்கோணு கலக்கீட்டு அதுக்கப்றோ அது வந்து எண்ணெயில பொறிச்சு எடுத்தனு எடு எடுக்கணு
ஓகே ஓகே
பொறிச்சு எடுத்துட்டு எப்பம்போல நார்மலா உப்பும் மெளகு பொடியும் தூள இருக்கல்லா கலக்கிட்டு அதுல போட்டு நம்ம இது பண்ணி எடுத்தம்னா டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க
ஓகே ஓகே ட்ரை பண்ணி பாக்லா ம் ஈவினிங் டைம்ல பண்ணீங்ன்னா பசங்கல்லா வரும்போது ஸ்கூல் விட்டு வரும்போது குடுக்கலா
ஆமாங்க
ம் நா ட்ரை பண்ணி பாக்கறங்க இன்னு அதுமாரி செஞ்சிருக்கே அது யூடியூப்ல பாத்தா நெறையா ஸ்டெப் சொல்றாங்க ஆ சுடுதண்ணில போட்டு எடுக்கணு மாறுப்டி ஐஸ் வாட்டர்ல போட்டு எடுக்கணு அதுக்கப்றோ ஃப்ரீசர்ல வெக்கணு அப்டி இப்டின் மாத்தி மாத்தி சொல்றாங்க
அப்டிங்ளா இது நார்மலா பண்ணாலே உங்களுக்கு சூப்பரா இருக்கு அதுவு இல்லாம கொழந்தைகலா வந்து ட்டு எப்ளு உருளக்கெழங்குனாலே விரும்பி சாப்பிட்ற ஒரு இது இல்லைங்ளா
ஆமா
எல்லாத்துக்கு புடிக்கு நெனைக்கிறங்க
க்கு புடிக்கு நாங்க எங்களுகெல்லா அது சேர்றது இல்ல சாப்ட்டா
ஓ அப்டிங்ளா
கொஞ்ச அத அப்டியே அவாய்ட் பண்ணிட்டே இல்லைன்னா நா மொதல்ல அடிக்கடி கட்லட் பண்ணிட்ருந்தே கட்லட் பண்ணும் போது நெறையா உருளக்கெழங்கு சேக்கம் போது என்ன ஆகுதுன்னா நமக்கு ஒடம்புக்கு ஒத்துக்க மாட்டிங்குது
அப்டிங்ளா
அவுங்களுக்கு நல்லா டேஸ்ட்டா தா இருக்கு
ஆஹ
ஆ என்ன நம்ம செய்யும்போது நம்ம வாய நம்ம கட்டணு நம்ம சாப்டாம இருந்துக்கணு அவ்ளதா ஆமா ஆனா அது பாத்த நம்மளுக்கு சாப்டணுன் ஆச வருது
உருளக்கெழங்கு வந்து கேஸ் த்தர் ரைட்டந்தானங்க உங்களுக்கு
அதுல வந்துங்க எப்பவுமே தோளோட சாப்ட்டம்னா கேஸ் ஸ்ட்ரபள் இருக்காதா
செரிங்க
நம்ம தோள நீக்கிறோமா அதனால கேஸ்ட்ரபிள் ஃபார்ம் ஆயிரும்
அப்டிங்ளா இல்ல பெரியவங்களாம் மோஸ்ட்லி அத வந்து சாப்படவே மாட்டாங்ளா உருளக்கலங்க நம்ம குடுத் த்தாலுமே வேண்டா வேணான் தா சொல்லுவாங்க ஒதிக்கி வச்சுதா சாப்டுவாங்களா
ஆமா ரீசன் அதுதா பட் அந்த தோலோட நாம இத செய்ய முடியாது இந்த ஐட்டம்ல்லா கண்டிப்பா தோல் எடுத்துட்டு தா செய்யணு
ஆமாங்க
ம் அதனால இத அவாய்ட் பண்ணிக்கிறது கொஞ்சொ செய்யாம தவிர்த்துக்கறது
சேரிங்க சேரிங்க சேரிங்க
ஓகேங்க பாய்
பாய்ங்க
ம்